வணக்
வணக்கம் சொல்லுங்க
ம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லாருக்கே
ம் சாப்பிட்டீங்களா
தோ இனிமேதா சாப்புன்ணு இப்பதா வேல முடிஞ்சு வந்தே இல்ல இன்னு இன்னு இல்ல இனிமேதா சாப்புன்ணு
ஓகே ஓகே என்ன அப்பிடியா ஓகே ஓகே வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க ம் சேரி என்ன உணவு நைட்டு இ இருவுக்கு
ஓ நைட்டு தோச தா நீங்க என்ன சாப்பிட்டீங்க
தோசை நானு சாப்பாடு சாம்பார் ரசம்
ஆ
ம்
வெயில் காலமாருக்கு
நீங்க தோச ஆ
ம் வீட்
ஆமா இங்கேயு பயங்கர பயங்கரமா வெயிலு ஆமா வெளில போனாலு வெயிலு வீட்ல இருந்தாலு ஒரே அண ஆமா
ஆ ஆ ஒடம்பு கூலிங்கா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றீங்க
நாங்க இங் ஏ என்ன பண்றது தண்ணி குடிக்கிறது நெறையா ஜூஸ்ஸு அப்பறோ மோரு இந்த மாறிதா எதனா ஒண்ணு குடிச்சுக் தண்ணி தண்ணி அ அ நீர் ஆ நீர் ஆகாரமா தா எதனா குடிச் சிட்டே இருக்கறது இங்கெல்லா அந்த குளிர் சாதனோ அதெல்லா இல்ல நாங்கள்லா அதெல்லா மாட்டல
ஆ ஆ
ஆ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுவீங்க
நாங்க அந்த பாதம் பிசின்னு பக்க இருக்கு கடையில நாட்டு மருந்து கடையில இப்ப எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாத்துலயுமே வந்துட்டு
ஆமாமா
ஆ அந்த ஆமா நைட்டே ஊற வச்சுட்டு காலையில கொஞ்சோ ஒரு எலுமிச்சம் பழத்த போட்டு அதுல அதுல பாதாம் பீசுன போட்டு கொஞ்சோ அ ஜீனி உப்பு ரெண்டுத்தையு போட்டுட்டு கொஞ்சோ குடிச்சுக்கிறது மோரு மோர் அப்பப்ப குடிக்கிறது
ஆமாமா மோரு இந்த எலுமிச்ச சாறு
ம்
ஆமா நானு நீங்க சொன்னது இது வரைக்கு நானு பண்ணல முயற்சி பண்ணல இதுக்கப்பறோ தா நானு முயற்சி பண்ணணு அதுல பால் சர்பத்துல கூட இந்த மாரி போடுவாங்க அந்த பிசின்னு ஆமா
பால் சர்பத்துங்குறது பேமஸ்சு அது வேணா நீங்க வீட்ல இருக்கும் போது செஞ்சுபாருங்க
ஆமா கண்டிப்பா
நன்னாரி சர்பத்துன்னு ருக்கு கடையில கடையிலயே ரெண் ரெடிமேடா விக்கிறாங்கப்போ அத நீங்க ஒரு பாட்டில் வாங்கி வ வச்சுக்கோங்க
ம்
ஆ வீட்ல கொஞ்ச பால நைட்டே காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிஜ்ஜுல வச்சுக்கோங்க
ஆமா ஆ சேரி
அ அத வச்சுட்டு காலையில அந்த பாதாம் பிசின் அதையு ஊற வச்சுக்கிட்டு அ காலையில அந்த ஒரு ஒரு ஸ்பூனு இது அந்த நன்னாரி சர்பத்து பால்ல மிக்ஸ் பண்ணிட்டு பாதாம்பிசின்னு
ஆமா
அந்த சிரப்பு ஒன்னு விக்கு அ ரோஜா சிரப்புன்னு ஒன்னு விக்கு அது கொஞ்ச ஊத்துனீங்கன்னா கொஞ்ச வாசனையா ருக்கு மிக்ஸ் பண்ணி குடிச்சீங்னா அதா பால் சர்பத்து நல்லா ருக்கு அதுல இந்த ரோஜா சிரப்புலயே ஆட் ஆயிருக்கு ச சேந்துருக்கு அந்த இது இனிப் நம்ம வேணு
இது சுகர் இங்ஙி அ ஓ அப்டியா சேரி சேர் ம்
நீங்க வேணா நாளக்கி கடக்கு போயி வாங்கிட் வந்து செஞ்சு பாருங்க எல்லாரு நல்லா ருக்காங்க
ஆ
உங்க வீட்ல எல்லாரு நல்லா
கண்டிப்பா நா செஞ்சு பாக்ற மதியத்துக்கு மதியொ என்ன சமச்சிங்க சாப்பிட்டீங்க நாங்க எ கூட பொறந்தவ ஒரு தங்கச்சி மட்டு ட்டு நானு எ தங்கச்சி உம்
ஆ ஆ நா வேலக்கி போயிட்றதுனால காலையிலயே செஞ்சிற்றோ சாப்பாடு
அப்படியா ஓ சேரி சேரி சேரி ம்ஹும் உங்க வீட்ல நீங்க மா நீங்க மட்டுமா ஓ அப்டியா சேர் சேரி உம்ஹு சமையல்லா எப்டி முன்னாடியே தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியுமா இல்ல அதுக்குக்கப்றொ கத்துக்குனீங்ளா
கல்யாணத்துக்கு முன்னாடி பலகாரங்கள் தா செய்ய தெரியு நம்ம இது இதெல்லா டிவிலெல்லா பாக்குறோல்ல புக்கு அது மாரி ஆ சமையல் புத்தகொ அதுல எல்லா படிக்கிறோல்ல அத வச்சு சின்ன வயசுல செஞ்சு பாப்பே நல்லா இருக்கு அந்த பலகாரொ செய்யறதோட நிறுத்தியாச்சு சமையல்லாஅந்த அளவுக்கு போகல
ம்
ஆ கல்யாணொ முடிஞ்சுதுக்கு அப்பரந்தா கொஞ்ச கொஞ்சமா செஞ்சு செஞ்சு பழகிக்கிட்டோ
ஓ ஓ நீங்களே செஞ்சுட்டீங்ளா இல்ல கத்து குடுத்தாங்ளா
இல்ல நானே தா செஞ்சு பழகிட்டோ இப்பதா கை பேசி இருக்கு எல்லாமே பாத்து கத்துகிறத புக் புக்கு சமையல் புக் இருக்கு அத வச்சு கத்துக்கோங்க ஆமா
ஆமா உ உலகமே ஒரு கைல அடக்குற மாரி இருக்கு எதுக்கு இப்டி என்ன வேணாலு பாத்துக்கலா
அத மாரி அத பாத்தே நம்ப செஞ்சுக்கிறது ம்
ஆமா ம் ஹும் நாலா கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒன்ன தெரியாத இல்ல இல்ல எனக் குலா சமைக்கவே தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடிலா நாலா போனா எனக்கு எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க அந்த மாரிதா நா இருந்தே
ஆ
இப்பதா எல்லா மாறி போச்சு கல்யாண ஆயி வந்தே
நானா இங்கே எனக்கு இப்பவு அம்மாதா சமைச்சுக்கிட்டு ருக்காங்க அம்மா வீட்ல தா இருக்கே
அப்டியா பாப்பாவு இருந்த இப்ப இருக்கிறதுனால
அம்மா பாப்பாவ பாத்துக்கணுல தம்பி இருக்கா தம்பிய அம்மா பாத்துக்கிறாங்க அதனால அம்மாதா சமைக்கிறாங்க நம்ம என்ன போயிட்டு வர்றது வேலைக்கு போயிட்டு வர்றது அவ்ளோதா
ஓ ஹோ சேரி
அது மாரிதா இருக்கு அது நம்ம ஒரே பொண்ணுங்கிறதுனால அப்பயே செல்ல குடுத்து வளத்துட்டாங்க அதனாலா இப்பயு அதே மாரியே பாத்துக்கிறாங்க
பரவால்ல நல்லது தா
ம்
எங்க வீட்ல எ தங்கச்சி இருக்கா அவளுக்கு இன்னுமே கல்யாண ஆவல
ம்
எனக் என்ன கல்யாண பண்ணி இங்க விட்டுட்டாங்க
ம்
கொஞ்சோ தூரத்துல இருக்கிறதுனால பாக்கவு முடில எப்பனா ஒரு தடவ தா போய் பாப்பே பேசுவே அப்போ ஒடனே வந்துருவே எ வீட்டுக்காருக்கு வேல இங்க இருக்குறனால ஒடனே வந்துருவ ஒரு நாள்ல இருந்துப்பே அவ்ளோதா
அம்மா அப்பால்லா அழச்சு கொண்டு போய் வச்சுக்கலால நீங்க ஒரு ஒரு மாசோ த லீவ் மாச லீவா இருக்கு மே மாசோ
ஆமா அம்மாவ இத்து இங்க வர சொல்லி வச்சுக்க ஆ ஆ இல்ல இங்கேயே மாமியார் ல்லா இருக்காங்க மாமியார் இருக்காங்க மாமனார் இருக்காங்க நாத்தனார் இருக்காங்க அதுன்னு வருவாங்க வந்தா ஒரு வாரோ இருப்பாங்க அம்மாங்க வந்தாங்கன்னா எதனா ஒரு விழா ஆ நிகழ்ச்சி அப்டினாதா வருவாங்க வந்தா ஒரு வாரோ இருந்துட்டு கெளம்பு அவ்ளோ தா
உள்ள என்ன சிறப்பு இருக்கு ச சுற்றுலாத்தலோ என்ன இருக்கு அப்டின்னு சொல்லி அழச்சிட்டு போய் காமிச்சிருக்கலா அதான் கேட்கறே
இங்க இருக்கு ஆனா நேரமில்ல எ என்னோட வீட்டுக்காரருக்கு நேரம் இல்ல அவரு இரவு வ்வு அ நைட்டு அம் இரவு பணி செய்வதா செய்ற செய்றதுனால காலே தூங்க வேண்டிய கட்டாய இருக்கு ஆமா அ அதனால வெளியில பகல்ல எங்கேயு கூட்டிட்டு போக மாட்டாரு போக முடியாது
ம் கொஞ்ச கஷ்டந்தா
ஆமா
அ உங்க வீட்டுக்கார உங்களுக்கு சாப்பாடுல்லா நை ட்டே குடுத்து விட்ருவீங்களாங் வெளிலதா ஹோட்டல்லலதா சாப்பணுமா
இல்ல இல்ல நா குடுத்து விட்டுருவே ஹோட்டல்ல சாப்படுற பழக்கமே இல்ல
ஆ
நானு ஆ எப்பதா ஒரு எமர்ஜென்சினாதா ஹோட்டல்ல சாப்டுவாங்க குடுத்து விட்டுருவே இப்போதைக்கு இது இந்த நைட்டு வேலை பாக்குறவங்களுக்குல்லா கொஞ்ச நல்லா வெயிட் வந்து கொஞ்ச அதிகமாகுது வேற
ஆமாமா
அதனாலயே அது வாயு பிரச்சனை எல்லா வருது இப்ப வந்து இந்த பா காய் காய் இருக்குல வெல்ரிக்கா கேரட்டு அப்லறோம் இன்னொரு காய் இருக்கு அது முள்ளங்கி இது மட்டு கட் பண்ணி ஆ வெட்டி குடுத்துருவே பலோ எதனா குடுத்துருவ நைட்டு அவங்க சாப்ட்டுப்பாங்க மறுபடியு காலையில வந்துருவாங்க
அ காலையில இங்க வந்து சாப்பாடு இங்க வந்து சாப்புடுவாங்களா இல்ல அங்கயே சாப்ட்டு வந்துருவாங்களா
இல்ல இல்ல இங்க வந்துதா சாப்டுவாங்க
ம் காலையில ஒரு ஒம்போது மணிக்குல வந்துருவாங்க
ஆ ஒம்போது மணி வந்துருவாங்க ஒரு ரெண்டர மூணு மணிக்கெல்லா வந்துருவாங்க வந்து கொஞ்ச நேர தூங்கிட்டு அப்பறோ ஏஞ்ச்சி சாப்ட்டு மறுபடியு தூங்கிருவாங்க இப்ப அந்த நேரம் வந்து மா மாறிட்டே இருக்கு அவங்களுடைய சுழற்சி அந்த ஷிப்ட் டு டயம் நேர வந்து மாறிட்டே இருக்கு ஓ அ இப்ப ஆ ஆற மணி இருந்துச்சு இப்ப நால்ர மணி ஆக்கிடான்ங்க நால்ர மணினா கொஞ்ச இரவு சீக்கிரமா வந்துருவாங்க ஆறர மணினா அஞ்சு மணி ஆயிரு காலேல வர்றதுக்கு அஞ் ஆறு
அப்ப நேரம் மாறதுனால நம்ம ஒடம்புல உள்ள பாட்ஸ் எல்லாமே இதெல்லா மாறும்ன்னு சொல்லுவாங்க அதே மாரி எதுவு நடக்குதா தெரியுதா ஒடம்புல எதுவு தூக்கமின்மை வரு
பஸ்ட்டு ஆ தூக்கமு தூக்கம் தா வருது பகல் நேரத்ல நம்மளாலே தூங்க முடியாது அவரு பகல் நேரத்துலதா தூங்குறாரு அது மட்டு இல்லாம எ வெய்ட்டு எட வந்து கூடுது சாப்பறதெல்லா அப்டியே சாப்ட்டுட்டு தூங்குனா எப்படி கூட ம் ஆமா ஆமா
சேரி
சேரி தோழி ந ஆ ஆ ஆ ஓகே நன்றி நன்றி தோழி நன்றி
ம் நன்றி நன்றி ஆ